ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கறே நீங்க எப்படி இருக்குறீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்டீங்ளா
ஆ நா சாப்டாச்சு வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க கொழந்தைங்கல்லா என்ன பண்றாங்க
ஆ நல்லாருக்காங்க இப்போ சம்மர் ராலா லீவ்வுட்ருக்காங்க விளாண்டுட் இருக்காங்க
ஓ சேர் சேர் சேரி நீங்க சொன்னீங்கல்ல இந்த இதுல எதுலையோ ஒரு சேவிங்ஸ் இதுல வந்து நா அமௌண்ட் போட்டுட்டு வரேன் அப்டின் சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் கேட்கலான்தா கால் பண்ணே நீங்க அந்த என்ன மாதிரி இதுல வந்து சேவ் பண்ணிட் இருக்கீங்க
நா எல் ஐ சி தா போட்டுட்ருக்கே
ஓ அப்டியா வேற எதுவு பிளானு எதுவு அதுல சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற எதுவு பண்ணலையா
சேவிங்ஸ் இது இருக்கு பெண் குழந்தைக்கான சேவிங்ஸ் இருக்கு ஆனா அத அந்த வயசல தாண்டிய சே ஒரு வயசுக்குள்ள தான எலிஜிபிலிட்டி இருக்கு அந்த வயசு தாண்டியாச்சு ஆமா இப்ப வந்து சுகன்யா திட்டோ வந்து ஒன் டு டென் வரைக்கு போடணு ஒன் டு டென் வரைக்குனா பாபாக்கு ஒரு செவன் ஏஜ் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அத போட்டோனா டுவெண்டி ஒன் இயர்ஸ்லதா ரிட்டன் கெடைக்குமா டொண்டி ஒன் இயர்ஸ் போட போம்போது இப்ப இப்ப செவன் னா அவளுக் டொண்டி செவன்டி இயர்ஸ் ஆயிரு நம்ம கடைல கெடைக்கம்மா கைல கெடைக்கு போது டுவெண்டி எயிட் இயர்ஸ் ஆயிரும் அப்ப வந்து நாமினியா வந் த அவங்க அவங்க அவங்கள தானே போடுவோ அவங்க பெயர்ல போடுறனால அவங்கதா அந்த வந்து சைன் போட்டு எடுத்து தரற மாரி இருக்கோ அப்ப மேரிட் ஆகிட்டா ஆனா அது நமக்கு வந்து என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ்காக தான போட்ருப்போ மேரிட் ஆயிட்டபோது சில பசங்க தருவாங்க சில பசங்க தரமாட்டாங்க அவங்க ஹஸ்ப் பன்னது வது ஒத்துழைக்கணு அதனால அந்த ஸ்கீம் நா போடல
ஓ சேரி சேரி சேரி இல்ல கொஞ்சோ அதாது என்னன்னா இப்ப கொஞ்சமாச்சு சேவ் பண்ணி வைக்கலா ஃபியூச்சர்ல பசங்களுக்கு வந்து கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஸ்டடிஸ்கு இதுக்கெல்லா யாரையு எதிர்பாத்து இருக்க வேண்டியதில்ல நம்மளாவே வந் இப்ப இருந்தே சேவிங்ஸ்ஸ ஸ்டாட் பனனா அவங்க பியூச்சர்க்கு வந்து யூஸ் ஆகு அதா வேற எதுவு பிளான் பண்ணிர்க்கீங்ளா என்ன அப்டின் சொல்லிட்தா கேட்டே
பொன்மகள் திட்டம் வந்து பிளான் பண்ணிச்சு போட்ருக்கு அதே மாரி எல் ஐ சி லியு ஒரு ஸ்கீம் போட்ருக்கு
ஓ சேர் சேரி அது நா வந்து ஆனா இப்ப இப்ப இருந்தே கொஞ்சோ கொஞ்சமா அது என்ன வி பிளான் எந்த ஒரு இதுல பண்ணாலுமே கொஞ்சோ பிளான் பண்ணி பண்ணி அ பே பண்ணலாய் இருக்கறத அப்பப்ப அப்டியே போஸ்ட் ஆபீஸ்லே இல்ல பேங்க்லியோ போட்டு வைக்கலா நம்ம ஒரு ஒரு செலவு பண்றன்னா அது நம்ளுக்கு தேவதானா அப்டின்றத யோசிச்சு செலவு பண்ணலா அப்டின்றத வந்து பிளான் பண்ணிருக்கே அதனால தா மாசோ ஆன உடனே பட்ஜெட் மட்டு போட்ருவே எ மளிக ஜமானுக்கிவ்ளோ இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பீஸ் இவ்ளோ டியூஷன்கு இவ்ளோ அப்டின் சொல்லிட்டு எடுத்து வச்சு அந்த த அமௌண்ட்டுக்குள்ள நா அந்த மாசத்துக்குள்ள செலவுகள பாத்து லா அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா செலவு வருதுன்னா என்ன பண்றது அந்த அதுக்காக தா சேவிங்ஸ் பண்ணனு அப்டின் சொல்ட்டு பிளான் பண்ணியிருக்கே
ஆ ஆமா நானு அப்டிதா உங்கிளி மாதிரி தா நானு எனக்கு நாங்க வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தா இருக்கோ ஒரு அமௌண்ட் வந்தொன ஃபஸ்ட் வீட்டு வாடக எடுத்து வைப்போ அதுக்கப்புற நமக்கு தேவையான அந்த மந்த் த்துல எவ்வள செலவாகுமோ அத எடுத்துவைப்போ அதுக்கப்பற நமக் ஒரு எமர்ஜென்சி செலவுன்னு சொல்லுவோல்ல மருத்துவ செலவு அதெல்ல நம்ம எப்ப வருன்னே சொல்ல முடியாதுல அ அந்த அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத் எடுத்து வச்சிருக்கோம் நீங்க சொன்ன மாடிக்கு நானும் எல் ஐ சில வந்து பிள்ளைங்க பியூச்சர்க்கு சில்னஸ் மணி பேக் மாதிரிதா ஒரு பிளான் போட்டிருக்கேன் அது எப்படின்னா நமக்கு வந்து க இப்ப உயர்கல்வி செலவுக்கு வந்து இது இடையல வந்து பணம் எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி ஸ்கீம் வந்து அதுல வந்து ஜீரோ ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள அது நம்ம போடனு மா அதோட முதிர்வு காலம் அப்படிங்கறது என்னன்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதை வந்து அதோட முதிர்வு கால இருக்குமா அததா நா போட்டிருக்கேன்
ஓ சேரி சேரி அதனால தான் சேரி ஓகே பசங்களுக்குமே இந்த சேவிங்ஸ்ன்ற பழக்கத்த வந்து இன்டிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து செரி உங்களுக்குன்னு வர அமௌண்ட வந்து நா வீக்லி ஒன்ஸ் இதுல ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ப கரெக்டா படிச்சு முடிச்சீங்க இல்லை அந்த ப ப்ராஜெக்ட் கரெக்டா பண்ணி முடிச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு அமௌண்ட் தரன் அத வந்து உண்டியல்ல போட்டு வச்சு ங்கோங்க அது வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ பர்த்டே அப்ப வந்து அதுல இருக்கிற அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அந்த சேவிங்ஸ்ன்றத இன்டியூஸ் பண்ணணும சொல்லிட்டு இந்த லாஸ்ட் இயர்ல இருந்துான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானு ஏன்னா நம்ம அதாவ்து நம்மளுக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவுங்க வந்து அந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் குடும்பத்தை எப்படி நடத் ணுன்ற சொல்லி கொடுத்ததுனால தான் இப்ப வந்து நம்மளோட ஃபேமிலிய வந்து நம்ம கொஞ்சம் அ நல்லா ரன் பண்ண முடியுது அதனால நம்ம கொழந்தைங்களுக்கும் அந்த பழக் கம் வந்து வரணும் அப்படின்றதுனால தான் அதையுமே நான் பாத்து பண்ணிட்டு இருக்கேன் இப்ப
கண்டிப்பா நானும் அப்படிதான் நீங்க சொன்ன மாணிக்கு நீங்க அத பொருள் வாங்கி எடுக்கலாம்னு சொன்னீங்களா நா என்ன பண்ணுவேனா அவுங்களுக்கு வந்து எவ்ரி மந்த்து நா கொடுப்பேன் எ உண்டியல போடதுக்கு மாசம் ஒன்னா தேதியான சேலரி வாங்கி வந்தானா உண்டியல போட குடுப்பேன் ரெண்டு பேருமே உண்டியல போடுவாங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தரும் இல்ல அந்த அன்னைக்கு அவுங்களுக்கு வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சிருக் கே கொழந்தைங்களுக்கு என்னுடைய பேர்ல அத நா என்ன பண்ணுவேன்னா அந்த அமௌண்டை எடுத்து அவுங்க அக்கௌண்ட்ல அப்படியே மாத்தி மாத்தி விட்டுருவேன் அவுங்க போட்டுட்டு அவுங்கள் அவுங்க சொல்லுவாங்க உடனே நீ என்னுடைய அக்கவுண்ட்ல போட்டுட்டீங்களா காட்டுங்க கிரீன்ஷாட் காட்டுங்க அப்படிங்க அதுக்கு அப் அப்புறம் போனதுக்கு அப்புறம் தா நம்புவாங்க அத வாங்கி நா என்ன பண்ணுவேன்னா அவுங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் இல்ல ஸ்கூல்ல அந்த அது அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு ஃபீஸ் கட்டின ஆய் நான் சேத்து வச்சதுல ஃபீஸ் கட்டிடீங் கமா அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அமௌண்ட் இல்லன்னும் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்கள இப்ப வந்து எப்படின்னா டேர்ம் வயுசா தான கட்ட சொல்றாங்க இவுங்க ஸுகூல்ல எப்படின்னா ஆ ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொன்னு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நிறைய இருக்கும் டெக்னிக்கில் ஃபீஸ்சு அது டியூஷன் ஃபீஸ் அந்த மாரி எல்லா இருக்கும்ல்ல அந்த மாரி கெ ட்டப் போகும்போது வந்து இடையில அப்டி கெட்ட போது அவுங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு
ஆமா உண்மதான் இப்ப அவங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்ல அவங்களுக்கு தேவையானதுை அவங்க பண்ணிக்கிறாங்கன்றப்ப வந்து அது அவங்களுக் ஹாப்பியானத தான இருக்கும் அது மாதிரி இந்த தே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்கள மட்டும் வாங்கணும் தேவையில்லாத பொருள்கள வாங்கி வீண் செலவ இழுத்து வச்சுக்கிறாம எந்த ஒரு பொருளும் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது இப்ப நம்மளுக்கு தேவதானா குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது யோசிச்சு வாங்கணும்ன்றது என்னோட ஒரு என்ன சொல்றது அத பாத்து வாங்கணு இல்லாட்னா அது தேவ இல்லாம அதுல போய் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அந்த கொழந்திங்ளுக் குன்றது யூஸ் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிட்டு போயில்லா இல்லையா அது மாரி அதெல்லா பாத்து வாங்கணு ஏனா ஓ இப்ப எதலையாது ஒண்ணுல ஆஃபர் குடுக்குறாங்க அப்டின்றதுக்காக அத போய் நம்ம வீட்ல வாங்கி வெட்டிய வெக்கிறது வேஸ்ட்டு தான அந்த மாரி ட்ரெஸ் எடுக்கறதுமே கொழந்திங்களுக்கு தேவ இருக்கு இருக்கிறப்ப மட்டு எடுத்துக்கிட்டா போது ஏனா அவுங்க வந்து வளர்ற கொழந்திங்க அடுத்தடுத்து அவங்க வளர்ந்துகிட்டே தா போவாங்க அடுத்து எடுக்கிற டிரெஸ் எல்லா சின்னதாயிச்சினா அது வேஸ்ட்டா யாரும் போட முடியாம போயிரும் அதனால அவங்களுக்கு தேவையானத ஒரு பங்க்ஷன் இப்டின்னா எடுக்கறோ அப்டின்னா ஓகே இப்பல்லா பாத்தீங்கன்னா நெறைய எடத்துல ஆ ஒரு பங்க்ஷன்னாலு எடுக்கறாங்க சாதாரணமா எங்கயாச்சியு வெளில டூர் போறாங்க அப்டின்னா அங்க போட்டுக்கிறது தனியா ட்ரெஸ் எடுக்கறாங்க அதுக்கு சூ சாக்ஸ்ஸு இந்த மாதிரி வெளில போறதுக்கு ஒரு தடவ ஊருக்கு போறதுக்கு ஒரு தடவ டிரெஸ்ன்றது வந்து கணக்கே இல்லாம போயிருச்சி முன்னாடி காலத் துலலெல்லா பாத்தீங்கனா நம்மளுக்கெல்லா பொங்கல் தீபாவளி அப்பதா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்சே வாங்கி குடுப்பாங்க நம்மளுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸா பாத்தாலே ஒரு ஆ என்னது ஒரு எக்ஸைட்மெண்ட்டா நம்ம வந்து பாப்போ ஆனா இப்ப உள்ள கொழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ்ஸா ஓகே ஓகே ஏனாய் அவுங்க ரெகுலராவே வீக்லி ஒன்ஸ் இல்ல ஏதோ ஒரு ஃங்ஷன் மந்த்லி ஒன்ஸ் அப்டின்றப்ப அவுங்க புது டிரெஸ் போடுறப்ப அதுல ஒரு எக்சைடமெண்ட்டே இல்லாம போயிருது அப்டி இல்லாமா அவுங்க சேர்த்து வெக்கிற அமௌண்ட்லியோ இல்ல ஆ நம்ம குடுக்குற அமௌண்ட்லந்து அவங்களுக்குன்னு அவங்களா எடுத்துக்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப் பியா இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா நா என் பிள்ளைங்களுக்கு டிரெஸ் அப்டிதா அவுங்க முன்னாடில்லா நம்ம குழந்தையா இருக்கம்போது தீபாவளிக்கு மட்டு தா எடுத்து தருவாங்க அப்டி கொஞ்சம் காசு இருந்தா பொங்கல் பெறந்த நாளு இது தவிர வேற எதுக்குமே எடுக்க மாட்டாங்க நீங்க சொன்ன மானிக்கி இப்ப கொழந்தைங்கள என்ன பண்லான்னு நெனைச்சா அவங்களுக்கு ஸ்கூல் இப்ப ன்னு ஸ்கூல்லியு ஒவ்வொன்னா போட சொல்றாங்கன்னா ஒவ்வொரு காஸ்டூயூமா போட சொல்றாங்க டிரெஸ் எடுக்காங்க டிரெஸ் எடுக்க சொல்றாங்க அதே மாரி பெஸ்டிவல் வந்தாலு அதே டிரஸ்ஸ போட்டு வர சொல்றாங்க நீங்க சொல்ற மாரிதா ஆனா நா என் கொழந்தைகளுக்கு எப்டி டிரெஸ் எடுப்பனா ரொம்ப கிராண்டா ரொம்ப ஹை பிரரைஸ்ல இருக்கிறத டரெஸ் நா எப்பவும எடுக்க மாட்டே ஏனா அந்த ஒரு நாள் போட்றதுக்கு தா அதுக்கப்றோ அவங்க வந்து அத மறுபடி ரீயூஸ் பண்ணவே மாட்டக்காங்க அப்டிதான அதனால நா வந்து எப்பவுமே வீட்டுக்கு போட்ற மாரியே ட்ரெஸ்ஸஸ் தீபாவளிக்கு கொஞ்சம் நல்ல கொஞ்சோ நல்லதா எடுப்பே அத வீட்டுக்கு போட்ற மாரியே எடுக்கறனால அவங்க அத அதை என்ன சொல்டாங்கடா அத ஃபெஸ்டிவல்டைமுக்கும் போட்டுக்கிட்றாங்க மத்தபடி இதுக்கும் போட்டுக்கிட்றாங்க
ஓகே அப்டிதா எடுக்கணு ஏனா ரெண்டுதுக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாரி இப்ப நெறைய கிராண்டா எடுக்கிற டிரெஸ்ஸல்லா நீங்க சொன்ன மாரி இப்ப ஒண்ணு அ இந்த வர்ஷோ போடுவாங்க அடுத்த வர்ஷோ இல்ல ஏதோ ஒரு பங்ஷன் அப்ப போட்றப்ப பாத்தீங்கானா அவங்களுக்கு சின்னதா ஆய்ட்து அப்டி இருக் இருக்கறப்ப வந்து அது அவங்களுக்கு யூஸ் இல்லாம போயிருது அதனால வந்து அந்த மாதிரில்லா இல்லாம ரெகுலர் யூஸுக்கும் சேர்த்து எடுத்தோம் அப்டின் சொன்னா அதையுமே வேமா அவங்க போட்டு யூஸ் பண்ற அளவுக்கு தா இருக்கு அது மாரி பாத்தீங்கன்னா இந்த அவசர தேவைகள்னு சில வந்து இருக்கு ஏனா நம்ம எல்லா இதையு செலவும் பண்ணி முடிச்சாச்சு செலவு இல்ல அப்டின் நெனைக்கிற சுச்சுவேஷன்லதா ஒரு மெடிக்கல் எமெர்ஜென்சியோ இல்ல தேவ ஏதாவது வேற ஏதாச்சி ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளு இப்ப அது சிலிண்டர் காலி ஆயிரு அப்ப எடுக்கணு இல்ல கேஸ் ஏதாவது ரிப்பேர் ஆயிரு அதனால அந்த ஸ்டவ் வாங்க வேண்டிதா இருக்கு இந்த மாதிரி அவசர செலவுகளுக்குன்றத வந்து கொஞ்சம் மன்த்லி ஒதுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு ஏனா இதல்லா நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் இல்லயா அது கண்டிப்பா எப்டி இருந்தாலு அது நம்ம வீட்டுக்கு தேவ வாங்கிதா ஆகனு அந்த மாதிரி இதுக்கல்லா வந்து நம்ம சே அந்த சேமிப்புன்றது வந்து ரொம்பவே யூஸ் ஃபுல்லா இருக்கு யார்டையு வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வராம நம்ம அமௌண்ட்ல நம்ளேவு ஆ எது வேணாலு வாங்கிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா வரு இந்த தேவயில்லாம நம்ம நறைய செலவு பண்ணிட்டு யார்ட்டயாச்சு போய் கடன் கேக்கணு அப்டின் சொன்னாலுமே நம்மளு க்கு கொஞ்சொ கஷ்டமாருக்கு அவங்க எதோ ஒரு வார்த்த த நா குடுக்க முடியாது இல்ல எதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்டின் சொன்னாலுமே நம்ளுக்கு கஷ் டமாருக்கு அதனால வந் யாரையு நம்பி இல்லாம நம்ம ஆ இதுலேவு நம்ம க குடும்பத்த பாத்துக்கறது கொழந்தைங்களுக்கு தேவயான கல்வி செலவுகள் எல்லா பண்றது இந்த மாதிரில்லா பண்ணோனா நம்மளுக்கு வந்து கொஞ்சோ ஹாப்பியாருக்கு எந்த ஒரு கடனு இல்லாம இருந்துச்சுன்னா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ‌கரெக்ட்டு தா நாம என்ன சொல்றோனா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சேவிங்ஸ் ஸ்கீம வந்து நம்ம சொல்லி குடுக்கணு உண்டியல்ல போட்றத விட நம்ம அவுங்கள வந்து ஒரு சாட்டர்டே வந்து லீவ் லீவ் டைம்ல சாட்டர்டே மட்டு பேங்க்ல போய்ட்டு அவுங்க கையால அத டெபாசிட் பண்ற அந்த பழக்கத்தையு கொண்டுட்டு வரணு அதே மாரி நீங்க சொல்ற இன்னொன்னு வந்து என்னதுன்னா நீங்க உண்டியல்ல சேக்குறீங்க அந்த என்ன பண்றாங்கன்னா சில டைம்ல அது பா பா பாக்க முடிது சில டைம்ல என்ன பண்றாங்க அத வந்து அசால்ட்டா இது பண்ணிறாங்க நீங் இப்போல்லா ஒரு பாக்ஸ் வந்துருக்கு ஒன் இயர்க்கு அது ஒன் லாக் சேக்குற வரைக்கி அந்த உண்டியல்ல வந்து ஓபன் பண்ண முடியாது அந்த மாரி பாக்ஸ் வாய்ன் குடுங்க ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப பெஸ்ட்டாருக்கு என்னோட பசங்களுக்கு நா அப்டி தா வாங்கி குடுத்து ஸ்கேவிங் சேவிங் இது பண்ணிருக்கே
ஆமா அதுவுமே நானுமே கேள்விப்பட்டே ஏனா எ கொழந்தை கேட்டுகிட்ருந்தாங்க அதுல நீங்க வாங்கி குடுங்கமா நா ஒன் லாக் வந்து அதுல சேத்து வெக்க போறே அப்டின் சொல்லிட்டு ஆ ஓகே உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ ஏனா சேவிங்ஸ பத்தி நறைய தெரிஞ்சுகிட்டே ஒரு ஒர் க் இருக்குது நா முடிச்சுட்டு அப்றோ கூப்புறே
ஆ கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா ஓகே
அ ஆ ஓகே பாய்